இன்னைக்கேர் வந்து அ வேலக்கின்னு சொல்லிட்டு நெறைய பேர் இப்போ போயிட்டு இருக்காங்க இப்போ முன்னெல்லாம் பாத்தீங்கனா அ வெறும் கணவர் மட்டும் தான் வேலக்கி போவாங்க ஆனா இப்ப வந்து ஆ கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் எல்லாருமே வந்து வேலக்கி போக ஆரம்பி சொல்ரங்க ஒரு குடும்பத்துல வந்து அ கூட்டுகுடும்பமா இருக்கு அப்டின்னா கூட எல்லாருமே வந்து ஒரு ஒரு வேலயில வந்து அ போறாங்க அப்டின்னு சொல்லாம் இதனால வந்து அவங்களுக்கு என்ன ஆகும் அப்டின்னா அவங்க வந்து குடும்பத்தோட வந்து அந்த நேரம் செலவிடுறது இல்ல எதுவுமே வந்து அ அந்த நேரத்துல வந்து அவங்களால பண்ண முடியாது ஏன்னா அவங்க வந்து அ குறிப்பா அந்த வேலக்கு அப்டின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் போது இந்த மாதிரி வந்து அ கெழந்தைகளோட நேரம் ஒதுக்கி பண்றது அப்புறோம் இந்த மாரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வந்து வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லாம் எல்லாருக்கும் அந்த வேலக்கு போறவங்க எல்லாருக்குமே வந்து அந்த ஞாயிற்றுக்கிழம அப்டிங்கற ஒரு இது கிழம தான் வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே அந்த நேரோ இருக்கு அதாவது அத் அதுலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அஹ் வெளியில வேலைக்கு போறவங்க அன்னைக் கி கொஞ்சோ நிம்மதியா இருக்கலான்னு பாத்தா கூட அன்னைக்கி வீட்டு வேலைகள் இருக்கும் அதெல்லாமே சுத்தம் படுத்துறது அந்த மாரி ஒரு சில விஷயங்கள்லா இருக்கும் நீங்க சொல்லுங்க எந்த மாரி அஹ் நேரத்த ஒதுக்கலா அப்டின்னு
ஆமா இப்ப வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து அவங்கவுங்க வேலைக்காக ரொம்பவே இதுவா தீவிரமா ஓடிட்டு இருக்கிற அஹ் காலகட்டத்துலதான் இப்ப இருக்கோம் நம்ம குழந்தைகள் கூட நம்ம வந்து நம்ம நேரம் வந்து செலவிடுறதுன்றது ரொம்பவே சரியான விஷயம் தான் ஏன்னா நம் நம்ம வந்து என்னன்னா காசு காசு பணம் அதுக்காகவே நம்ம வந்து நம்ம நம்மளோட நேரத்தை வந்து செலவிடுற மாதிரி இரு இருக்கு அப்டி இல்லாம நம்ம வந்து நம்மளோட குடும்பத்துக்கிட்டயும் வந்து நம்ம வந்து கண்டிப்பா இப்ப வந்து நேரத்தை வந்து செலவு விடணும் அப்படின்னா மட்டும் தான் நம்ம குழந்தைகளுக்கும் வந்து அந்த ஒரு இது கிடைக்கும் ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லாமே மாறிட்டு வருது எல்லாமே வந்து தொலைபேசி ஆஹ் எல்லாமே இப்ப வந்து நிறைய ஆஹ் தொழில்நுட்ப இப்ப வந்து வளந்துட்டு இருக்கிற காலகட்டம் ஆயிடுச்சு அப்படின்ன போது அந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த அந்த தொழில்நுட்பத்திலேயே வந்து கவனம் செலுத்துறனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து அன்பு பாசம் அந்த உறவுகளுக்குள்ள என்ன என்ன விஷயம் இருக்கு அப்படின்றது வந்து தெரியாம அழிஞ்சே போயிரும் சொல்லலாம் இப்ப இருக்கிற காலகட்டத்தில எங்க வீட்டு வீட்ல வந்து யாராச்சும் இந்தஹ எங்க வீட்டுல முந்தானேயத்து கூட வந்து இந்த விருந்தாளிகள் வந்திருந்தாங்க அஹ் என் குழந்தைக்கு அவங்க வந்து என்ன கூப்பிடணும்னே தெரியல அந்த அளவுக்கு கு வந்து ரொம்பவே வந்து என்ன சொல்றது ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையைதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்ன்னு சொல்ல வேற ஏன்னா நம்ம வாழர காலகட்டத்துல எல்லாம் பாாரத்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம அம்மா அப்பா வந்து வாரமானா எங்கயாவது கூட்டிட்டு போவாங்க. ஏதாவது ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க இவங்கதான் இவங்க இவங்கதான் அவங்க அப்படின்னு சொல்லி நம்மளை கூட்டி கூட்டிட்டு போயிட்டு பழகி அந்த மாதிரி பண்ணாங்க ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம ஏதாவது ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறதே ஒரு பெரிய ஒரு ஆஹ் விஷயமா இருக்கு ஏன்னா நம்மளால வந்து அந்த அளவுக்கு அந்த விஷயத்த வந்து நம்ம யோசிக்க முடியல அப்படன மோது அந்த குழந்தைகளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த விஷயத்த எல்லாம் அவங்க கத்துக்காதனால என்ன ஆகுதுனா அவங்களுக்குள்ள வந்து நிறைய வந்து ஆஹ் இப்போ நிறைய வந்து விவாகரத்தாகட்டும் அந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒழுங்கா சொல்லிக் கொடுக்காதனாலதான் அதெல்லாம் நடக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து என்னன்னா ஆஹ் நம்ம சின்ன வயசுல இருந்து என்ன கத்துக்கிறோமோ அதுதான் நமக்கு வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜ்ல வந்ததுக்குப்புறம் நமக்கு உதவும் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னும் மோது அந்த குழந்தைகள் வந்து அதை கத்துக்கல அப்படின்னும் போது என்ன ஆகும்னா அந்த அந்த வாழ்க்கைய பத்தி என்ன இது என்ன பெருசா தெரிய ஆஹ் இது என்ன இதுல என்ன இருக்க போகுது அப்படின்ற மாதிரி அலட்சியமா இருந்துருவாங்க. சோ நம்ம ந என்ன சொல்ல வரேன்னா அந்த குழந்தைகள் கூட வந்து நம்ம அந்த நேரத்தை செலவிடும் போது நம்ம நிறைய விஷயங்கள் வந்து குழந்தைக கிட்ட பேசுவோம் இப்ப ஈவன் வந்து நம்ம வந்து பேசும்போது நம்ம குழந்தைகள் கிட்ட வந்து நம்ம வந்து கெட்ட வார்த்தையோ இல்ல தகாத வார்த்தையோ நம்ம பேசி நம்ம நம்ம நம்மளுக்குள்ள பேசிக்கும் போதே அந்த குழந்தைகள் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம பேசுறத நல்லாவே வந்து கூர்ந்து கவனிச்சுட்டு திரும்ப அது பேசும்போது அந்த வார்த்தையை வந்து உபயோகப்படுத்தும் ஏன் அப்படின்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்களே அந்த குழந்தை என்ன சொல்லும்னா நீங்களும் தானே பேசுனீங்க அப்படின்னு சொல்லும் அந்த அளவுக்கு அந்த குழந்தைகள் வந்து ரொ ரொம்பவே ஆ அத யோசிச்சு நம்ம பேசணு குழந்தைகள் கிட்ட பேசும் போதும் அந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணும் போது அந்த குழந்தைகள் வந்து நம்மளோட நல்ல பழக்கங்களாகட்டு கெட்ட பழக்கங்களாகட்டு எதுவா இருந்தாலு அது குழந்தைகள் வந்து கேட் ஆ கத்துக்குவாங்க அப்டின்னு சொல்ல வர நீங்க சொல்லுங்க இது வேற வேற என்னென்னல்லாம் நீங்க எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க
அஹ் நான் வந்து எப்டிலாம் நேரம் ஒதுக்கணும் அப்படின்னா என்னதா இருந்தாலும் சரி அலுவலக வேலையா இருந்தாலும் சரி இல்ல வீட்டு வேலையா இருந்தாலும் சரி கண்டிப்பா அந்த குழந்தைகள் ஒரு அஹ் ஒரு வீட்டுல இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட அஹ் நேரம் ஒதுக் அப்பா அம்மாவோட நேரம் ஒதுக்கணும் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஆ நம்ம வந்து நம்ம பாதி நேரத்தை வந்து இந்த தொலைபேசியிலேயே வந்து நம்மளுடைய நேரத்தை வந்து வீணடிக்கிறோம் இப்பவே வேலையில இருக்கோம் அந்த வேலையில அடி தன நீ வச்சு பாக்குறோம் இல்ல ஏதோ வந்து நம்ம வீட்டு வேலை செய்ய அந்த மாதிரி நேரத்தில நம்ம அந்த தொலைபேசி கூட நம்ம அந்த கையில வச்சுட்டு பாக்குறது அப்புறம் படுக்கும் மோது கூட நம்ம அந்த உபயோகப்படுத்துறது இந்த மாதிரி வந்து அஹ இருக்க கூடாது ஏன்னா வந்து அந்த நேரத் துல அன்னைக்கு என்ன பண்ணனும் அப்படின்னா அஹ் முக்கியமான நம்மளுக்கு என்ன அழைப்பு வருதோ அதை மட்டும் எடுத்து பேசிட்டு அப்படியே வைக்கிற மாரி நம்ம யாருக்கோ வந்து அஹ் போன் பண்ணி பேசுறதோ அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே பண்ணாம இந்த மாதிரி எல்லாம் பண்ணோ அப்டினா நம்மளுக்கு குடும்பத்தோட நேரோ ஒதுக்கறது வந்து நம்மளுக்கு கண்டிப்பா கெடைக்கு அஹ் இன்னொரு ஒரு என்ன விஷயோ அப்டின்னா என்னைக்கு வந்து நம்மளுக்கு அந்த ஆ நாள் வந்து கொஞ்சோ அஹ் இப்ப வந்து ஆ காலையிலயே எல்லாமே முடிஞ்சிருச்சு வேலைகள் அப்டின்னா இப்ப மத்தியானத்துல வந்து நம்ம கொஞ்ச அஹ் ஃப்ரீயா நிம்மதியா இருக்கோ அப்டின்னா அந்த டைம்ல வந்து எங்கயாச்சு வந்து வெளியில போறதுக்கோ இல்ல வந்து அஹ் கும்பலா சேந்து உக்காந்து ஏதாச்சு அஹ் வீட்ல என்னன்னல்லா வந்து எப்டிலாம் போது இப்ப வந்து ஒரு கணவர் வெளியில வேலைக்கு போறாரு அப்டின்னா அவர் வந்து இதெல்லாமே கேக்கணு இதெல்லாமே கேட்டாதா அந்த குடும்பத்தோட நேரோ செலவழிக்கிறது அந்த அவங்க மனைவிக்கா இருக்கட்டு அவங்க குழந்தைகளுக்கா இருக்கட்டு ஒரு மே அவங்க மேல வந்து ஒரு தனி மரியாதையே வரு அப்டின்னு சொல்லலா இப்ப வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு குடும்பம் வந்து இருக்கு அதுல வந்து அ ஆமா ஆஹ் பொண்ணு பையன் இருக்காங்கன்னா இப்போ அந்த அப்பா வந்து எதுவுமே கண்டுக்கல அவரு பாட்டுக்கு வராரு வேலைக்கு போறாரு அப்புறம் திரும்ப வீட்டுக்கு வராரு அவரு திரும்ப தூ சாப்பிட்டு படுத்து தூங்கறாரு திரும்ப அவரோட அந்த நாள் மறுநாளு அதே மாதிரி இருக்கு அப்டின்னும் போது அந்த குழந்தைகள் வந்து அஹ் உனக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா கேட்டா கண்டிப்பா அவங்க வந்து அம்மாதான் சொல்லுவாங்க அப்பா தான் அவ எங்க அப்பா கூட வந்து பேசினதே இல்லை அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வந்து அது குழந்தைங்கள் கிட்ட வந்து அது வளர ஆரம்பிச்சிடும் நம்ம வந்து சொல்லி் கொடுக்கறத தாண்டி அவுங்களே வந்து அஹ புரிஞ்சுப்பாங்க மத்த ப பசங்கள எல்லாம் பார்த்து அஹ உங்க அப்பா எல்லாம் வந்து உன்ன கொண்டு விட்றாரு வண்டில ஆனா எங்க அப்பா வந்து எதுவுமே செய்ய மாட்றாரு இந்த மாதிரி வந்து அந்த குழந்தைகளுக்குள்ளயே வந்து ஒரு அஹ மனப்பக்குவம் வந்து தோண ஆரம்பிச்சிடும் என்ன இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ஏன் இப்டி இருக்கு அப்பா அம்மா இருந்தும் நம்மளுக்கு அப்பா ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம் இருக்காங்களே இந்த மாதிரி வந்து ஒரு நேரம் ஒரு குழந்தைகளிடம் மோ இல்ல அந்த வீட்ல இருக்கிறவங்களோட இருக்கட்டும் அவுங்கிட்ட ஒரு நேரம் வந்து சின்னதா வந்து செலவழிக்காம இருந்தா என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்டிங்கறது அஹ சொல்லவே முடியாது அந்த ஒரு அஹ குடும்பத்தோட அந்த அஹ நிலைய பொறுத்து எல்லாமே மாறிடும் அப்டின்னு சொல்லலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க இத பத்தி
ரொம்பவே சரியா சொல்லிருந்தீங்க இந்த குடும்பத்தோட வந்து செலவு பண்றது நேரத்தை வந்து செலவு பண்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன் ஏன் அப்டின்னா இப்ப இருக்கிற காலத்துல காலகட்டத்துக்கு வந்து அது ரொம்பவே முக்கியம்னு நினைக்கிறேன் அஹ பார்த் த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ நம்ம நம்ம காலையில இருந்து ஓடுறோம் இல்லன்னு சொல்ல வரல எல்லாருமே வந்து பணத்துக்காக தான் ஓடுறாங்க எல்லாமே பண்றோம் இப்ப அம்மா அப்பா ரெண்டு பேருமே வேலைக்கு போறவங்க அப்டின்னும் போது காலையிலயே அலுவலகத்துக்கு கிளம்பிடுவா ங்க பிள்ளைங்க வந்து ரெண்டு பேருமே வந்து ஹ ஸ்கூலுக்கு போறவங்க அப்டின்னும் போது காலையிலே போயிருவாங்க காலையில இருந்து அவுங்களுக்கு வந்து வேலைகள் வந்து அதிகமா இருக்கிறதுனால அந்த விஷயத்த நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க இப்ப சாய்ங்கால நேரத்துல இப்போ வந்து இரவுல கூட இரவு வந்து உணவு சாப்டும் போது கூட ஒன்னா உட்காந்து சாப்ட்டு ஒரு இது நல்லா இருந்துச்சு இன்னைக்கு நைட் இன்னைக்கு மதியானம் நீங்க சமைச்சது நல்லா இருந்துச்சு அப்டின்னு சில விஷயங்கள வந்து பகிர்ந்துக்கும் போது என்ன ஆகும்னா அந்த பேச்சு அதாவது நம்ம வந்து ஹ என்னதான் நம்ம வந்து நம்மளோட தொலைபேசி யோட நம்ம நேரம் வந்து ஒதுக்கினாலுமே நம்ம குடும்பத்தோட நம்ம அந்த நேரத்தை ஒதுக்கும் போது நமக்கு ஏதோ மனசு வந்து ரொம்பவே ஹ ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியாவே இருக்கும் அந்த நேரம் அந்த தூக்கம் கூட நல்லா வரும்னே சொல்லலாம் ஆஹ என்னதான் நம்ம வந்து நம்ம ஆஹ நம்மளோட தொலைபேசிய வந்து ஆஹ பாத்துக்கிட்டு அந்த சமூக வலைத்தளங்களை பார்த்துக்கிட்டு தூங்கினாலுமே நம்மளோட அம்மா அப்பா வந்து நம்ம சின்ன வயசுல நமக்கு கதை சொல்லிட்டே தூங்குற அந்த ஒரு சுகம் இருக்கு பாருங்க அது இப்பவுமே கிடைக்காதுன்னே சொல்லலாம் இப்போ இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து அது கிடைக்கிறது கிடையாது ஆனா என் குழந்தைக்கு வந்து நான் இப்ப வரைக்குமே வந்து அந்த மாரிதான் தூங்க வச்சுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அஹ அந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த பாசம் அந்த அந்த ஒரு சில விஷயங்கள் இப்ப நமக்கு அந்த கதை மூலியமா ஏதோ ஒரு விஷயத்த நம்ம அந்த குழந்தைகளுக்கு சொல்ல வரலாம் சோ இதெல்லாம் வந்து நம்ம வ அந்த குழந்தைகளுக்கு வந்து நம்ம இப்படிதான் சொல்ல முடியும் ஒரு விஷயத்த நம்ம வந்து ஒரு ஆஹ இது ஆஹ இந்த மாதிரி பண்ணு இப்படி பண்ணு இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு சொல்லும் போது இந்த குழந்தைகள் வந்து அந்த காலகட்டத்துல வந்து ஏத்துக்காது இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம அந்த காலக்கட்டத்துல வந்து ஏத்துக்கிட்டோம் பட் ஆனா இப்ப இருக்கிற காலக்கட்டத்துல அந்த குழந்தைகள் வந்து ஏற்றுக்க கூடிய அந்த இதுல இல்ல அப்டின்னும் போது நம்ம வந்து ஒரு சில அந்த குழந்தைகளா வந்து கேட்கும் போது இது மாதிரி பண்ணு அந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லும் போது நம்ம அதை வந்து பொறுமையா நம்ம சொல்லும்போது கண்டிப்பா அந்த குழந்தைகளுக்கு வந்து புரியும்னே நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க சொன்ன மாதிரி ஆஹ ஏதாவது ஒரு ஆஹ ஏதாவது சாப்டும்போது ஏதாவது ஒன்னா உட்காந்து சமைச்சு சாப்டுறது இல்ல ஒன்னா உட்காந்து விளையாடுறதாகட்டும் நறைய விளையாட்டுகள் இப்போ இருக்கிற இப்போ விடுமுறை நாட்களுறதுனால குழந்தைகள் கூட நம்ம வந்து ஹ என் எப்ப பார்த்தாலும் என் குழந்தையே கேக்குறாங்க எப்ப பார்த்தாலும் நீங்க வந்து தொலைபேசியே பார்த்துட்டு இருக்கீங்க என் கூட விளையாடுங்க அப்டின்னு அப்போ அந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த ஒரு விஷயம் வந்து தேவைப்படுது நம்ம அம்மா அப்பா நம்ம கூட விளையாட மாட்டாங்களா நம்ம கூட நேரம் செலவு பண்ண மாட்டாங்களா அப்டின்றது வந்து அந்த குழந்தைகளுக்கே தேவைப்படுது அப்டிங்க போது நம்ம கண்டிப்பா நம்ம குழந்தைகளுக்காகவோ நம்ம வீட்ல இருக்கிறவங்களுக்காகவோ கண்டிப்பா நம்ம வந்து நேரத்தை ஒதுக்கணும் அப்படின்னாலே நமக்கு அந்த மன அழுத்தம் வந்து குறைந்துடும்னே நான் நினைக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து நானு ஆஹ நானு வந்து அத உணர்ந்தே பார்த்திருக்கனே சொல்லலாம் நீங்க சொல்லுங்க வேற என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு
ரொம்பவே சரியா சொன்னீங்க நீங்க சொல்ற மாதிரி அந்த குழந்தைகள் வந்து அந்த நம்ம விளையாடல அப்டின்னா அவுங்களுக்கு வந்து ஏன் நம்ம கூட விளையாட மாட்டறாங்க நேரம் ஒதுக்க மாட்டறாங்க ஏன் நம்மளை வந்து பிடிக்கலையா அந்த மாதிரி எல்லாம் ஒரு எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி என்னதான் வேலைகள் இருந்தாலும் சரி அது வந்து நம்ம அஹ நேரத்த அழகா அந்த குடும்பத்தோட ஒதுக்கிணோம் அப்டின்னா கண்டிப்பா அது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும் நம்மளும் வந்து ஒரு வேலையில அலுவலக வேலையில இருக்கோனா அதுல இருக்கிற நெறைய ஒரு பிரச்சனைகளா இருக்கட்டும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் தள்ளி வச்சுட்டு ஒரு குடும்பத்தோட நம்ம அந்த நேரத்தை ஒதுக்கும் போது அந்த பிரச்சனைகள் எல்லாமே போயிடுற மாதிரி இருக்கும் பசங்களோட சிரிப்புல இருக்கும் இல்ல மனைவியோட சிரிப்புல இருக்கும் இல்ல அம்மா அப்பாவோட சிரிப்புல இருக்கும் இல்ல கணவனோட சிரிப்பு இந்த மாதிரி வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்டின்னு சொன்னாங்க இவ்வளவு நேரம் உங்க கூட பேசினதுல அழகாவே அந்த குடும்பத்தோட எப்படி வந்து நேரத்தை ஒதுக்கணும் அப்டிங்கறத அழகா பேசனீங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்
நன்றி